கேக்கு
ஆ கேக்குது கேக்குது சொ அ சொல்லுங்க தோழி இன்டர்வீக்கி போய் வந்தன் சொன்னீங்கள அது எப்டி போச்சி கொஞ்சோ சவுண்டா பேசுங்க
டா கேக்குதா
ம்
இன்டர்
கேக்குது சொல்லு சொல்லு ம்
இன்டெர்வியூ போனேன் காலையில ஒன்பது மணிக்கு போன ஒன்பதர மணிக்குலா போயிட்ட ஆவ் ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வச்சாங்க இப்ப மீட்டிங் நா போனன்னா
மார்னிங் நைன் ஓ கிளாக்கே கிளம்பிட்டீங்க வீட்ல இருந்து
ஆ எயிட் ஓ கிளாக்லா கிளம்பிட்டேன்
எயிட் ஓ கிளாக் கிம்பிட்டீங்களா லொகேஷன் தூரமா இருந்துச்சோ
ஆமா ஆமா எயிட் ஓ கிளாக்லா கிளம்பி நைன் தேர்ட்டிக்கு தா நா அங்க ரீச் ஆநேனே
ஓக்கே
ரீச் ஆயிட்டு அங்க வெயிட் பண்ற ஒரு ஒன் ஹவுர் வெயிட் பண்ண டென் தேர்ட் கி அந்த மாரி வந்தாங்க வந் துட்டு அவங்க உள்ள டிஸ்கஸ் பன்னிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரம் டிஸ் கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க என்ன வெயிட் பண்ண வச்சாங்க நானு வெயிட் பண்ணிட்டுந்தேன் அதுக்கப்பறோம் கூப்ட்டாங்க
மார்னிங் எதுனா சாப்ட்டு போனீங்களா காலையில ஏதாச்சும் சாப்ட்டு போனீங்
சாப்டேன் சப்பாத்தி சப்பாத்திதான் சாப்டேன் சப்பாத்தி பிளஸ் வந்து தக்காளி தொக்கு சாப்ட்டேன்
ஓகே சேரி சேரி சேரி இப்ப நீங்க எயிட் ஓ கிளாக் போயிட்டு
வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நானு ம்
எயிட் ஓ கிாக் கிளம்பி போயி றையன் ஓ கிளாக் நைன் தேர்ட்டிக்கு அங்க ரீச் ஆயிட்டீங்க ரீச் ஆயிட்டு உங்களுக்கு ஃபா
ஆமா
இன்டெர்வியூகு கூப்ட்டு எடுத்தாங்க
ஆமா உள்ள போன ஒருத்தரு கூப்டாங்க இந்த மாரி ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு அப்டினு சொன்னாங்க அவரு வந்து அவரு அவரு வந் து பேங்க்ளூர் பிரான்ச்ல இருக்காரு அவரு அங்கனு நெனச் ஃபுல் டே மன்டே டு சண்டே வரைக்கும் ஒர்க் நடுவுல வீக் ஆஃப் எடுத்துக்கலாம் சொன்னாரு அவரு
ஓகே பேங்களூர்ல அந்த மாதிரி
அவரு ஆமா பேங்களூர்ல அந்த மாதிரி அவரு இங்கயோ அந்த மாரி நெனச்சு அப்டி சொன்னாரு என்கிட்ட நானும் நெனைச்சேன் ஓக் கே இந்த மாரிதான் போல அப்டின் நெனைச்சு நானும் போன சரி ஓகே அட்ஜஸ் பண்ணிக்கலாம் அப் டிண்டு போனேன் எல்லாமே டீட்டெயில்லா சொன்னாங்க டைமிங் சொன்னாங்க சேல்ரி சொன்னாங்க சேல்ரியு அங்க இருக்க பேக்கேஜ் சொல்லிட்டாங்க போலருக்கு இங்க ஆனா மேபி இங்க மாறும்ன்னு நெனைக்கிற
அமா நீங்க ஃரெஷர் தானே புதுசா போறீங்கல்ல அதனால ஒங்களுக்கு பாத்துன்னு தான் குடுப்பாங்க சேல்ரி
ஆமா ஆமா அத நா தெளிவா போய் கேட் மன்டே போகும்போது தெளிவா கேக்கணு
வேற ஏதாச்சு சொன்னாங்ளா வேற அங்க நெறைய பேர் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்ளா
அது வந்து இப்பதா ஸ்டார்ட் அப் பண்ண கம்பெனி ஒன் இயர் தா ஆகுது சோ அவுங்க அவ்ளோ இல்ல ஒரு டீம் இருக்காங்க டீம்ல வந்து ஒரு அஞ்சு பேர் அந்த மாரிலா இருப்பாங்க டி எல்லோட செத்தே அஞ்சு பேர்தா இருப்பாங்க
ஆ
இப்போ ஒரு ஒரு மேனேஜர் அவ்ளோதா நா இப்ப ஜாயின் பண்ணா ரிசப்ஷனிஸ்ட்
ஓகே ஓகே
அவ்ளோதா நாங்க மட்டுந்தா இருப்போ வேற யாரு அங்க இல்ல அது வந்து ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டது
ஓகே சேரி சேரி சேரி சேரி
ஆ அவுங்ளுக்கு பேங்ளூர்ல ரெண்டு பிராஞ்ச் இருக்கு
ம் ம்
இங்க ஒரு பிரான்ஞ்சு இப்ப ஓப்பன் பண்ணி ஒன் இயர் ஆகுது
சேர் சேரி
டைமிங் வந்து மார்னிங் நைன் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டி சொன்னாங்க
ம் ம் உங்ளுக்கு வேற ஏதாச்சு ப்ரூஃப் ஏதாச்சு கேட்டாங்ளா
ஆ கேட்டா ஆஹ வெறு ஆதார் கார்ட் போட்டோ மட்டு வாங்கனாங்க வேற எந்த ப்ரூஃப் அனுப்புன்னு சொன்னாங்க அனுப்ப சொன்னாங்க ஆனா எந்த நம்பருக்கு அனுப்பனுனு தெரியல
ஓ சே ஓகே ஓகே அப்றோ உங்ளுக்கு போயிட்டு வரத்துக்கு போய்ட்டு எத்தன மணிக்கி
போயிட்டு நா அங்க இருந்து கிளம்போதே ஆ ஒரு அஞ்சர மணி அந்த மாரிதா ஒரு அஞ் அஞ்சர கூட இருக்காது ஆறு மணி இருக்கு அவ்ளோ நேரோ லேட் பண்டாங்க ஏன்னா அங்க வந்து அவுங்க வந்து டென்த் பி லஞ்ச்க்கு போயிருந்தாங்க லஞ்ச் க்கு போயிட்டு ஒன் ஓ கிளாக் போயிட்டு வந்துட்டு ஃபோர் ஓ கிளாக் தா வந்தாங்களாம்
ம்
அது இருக்கனு அவ்ளோ நேரோ வெயிட் பண்ணிட்டு உக்காந்துட்டு இருந்தே
அங்க நீங்க மட்டுந்தா போயிருந்தீங்ளா இன்டர்வியூக்கு
ஆமா இன்னொரு பொண்ணு வந்திருந்தாங்க அவுங்களு என்னோட ரோல்க்கு தா வந்திருந்தாங்க நா வந்துட்டே அப்டின்னு சொல்லிட்டு அவுங்க டெலிகாலிங்க்கு செலைக்ட் பண்ணிருக்காங்க
ம் ம்
அவுங்ளு வருவாங்களா தெரியல நா செலக்ட் பண்ணுவாங்ளா என்னனு தெரியல ம்
ம்
அததா நாளைக்
இவுங்களத்தா கேட்டாங்க இதுல வேற எதுவு டீட்டெய்ல்ஸ் லா உங்ககிட்ட கேக்கலையா
இல்ல அவுங்க என்கிட்ட கேட்டாங்க நீங்க இந்த வொர்க் இந்த ரோல் எப்டி இருக்கு அப்டின் நெனைக்கிறீங்க அப்டின் என்ட்ட கேட்டாங்க நா சொன்னே இந்த மாத்ரி அப்டின்ட்டு ஆ அடிஷ்னலா வேற எதுன்னா நெனக்கிறீங்ளா உங்ளுக்கு இந்த இது பத்தி வேற எதுனா தெரிமான் கே இல்ல அப்டின் என்னவா இருக்குன் எனக்கு தெரில ஒண்ணு புரில எனக்கு அவுங் போ நா போனா தா அங்க தெரியுன் நெனக்கிறே
நீங்க போனீங்கன்னா உங்ளுக்கு எப்டி எப்டின் சொல்லி குடுத்து உங்ளுக்கு ட்ரெய்னிங் பண்ணுவாங்க போல ஒர்க்
ம் ஆமா டெய்லி வந்து அந்த ரெ க்கார்ட் லா கூட என்ட்ரி பண்ணனு சிஸ்டம்ல என்ட்ரி பண்ட்டு இமெயில் பண்ணணுன் சொன்னாங்க
ம் ம்
போய் பாத்து கேட்டாதா டீட்டெயில் தெரியு
இ இன்னு வேற எதாச்சு வேக்கன்சி எடுப்பாங்ளாமா அங்க
இல்ல அத் சின்ன கம்பெனி தா ஆனால கால் கால் சென்ட்ருக்கூட எடுக்கல வேணாந்தா சொன்னாங்க அவுங்க வந்ததுனால மட்டுந்தா அவுங்கள எடுத்தாங்க
ம்
இப்பதா அவுங்க க்ரோ ஆகிட்டு வர கம்பெனி அதனால அதனால வந்து அவுங்க என்ட்ட எதா சொல்லுவாங்க எப்டின்ட்டு வேற எந்த ரோல்க்கு எடு க்ல வெறு கால் கா கால்க்கு இருக்காங்க அவுங்ளுக்கு டார்கெட்ஸ் இருக்குமா ஆனா டார்கெட்ஸ் இருக்கு அப்டின் சொன்னாங்க அவுங்ளே
ம்
அப்றோ எக்ஸல் தெரிமா கேட்டாங்கோ டைப்பிங் செக் பண்ணாங்க நா டை பண்ணே ஃபாஸ்ட்டா என்ன அப்ரிஷேட் பண்ணாங்க சூ ப்பர்மா நல்லா பண்ணிருக்கீங்க அப்டின்ட்டு அப்ரிஷேட் பண்ணுவாங்க அப்றோ எக்ஸல் சொன்னாங்க நா சொல்ற எக்ஸ்ஸெல்லா போடுங்க அப்டின்ட்டு
ம்
நானு போட்டுட் போட்டே
ம்
அ
எக்ஸல் எந்த மாரி டைப் பண்ணீங்ளா இல்ல பா
ஆமா இப்ப எக்ஸல் ஓபன் பண்ணி இந்த மாரி டெய்லி எக் ஸ்பென்ஸ சொல்லி போட சொன்னாங்க எப்டி போட்றீங்ளோ போடுங்கன்னாங்க நானு எனக்கு தெரில அத பத்தி செரியா எப்டி போட்றதுனு சொல்லி குட்த்தா போட்லா
ஆனா அப்டியே எப்டி போட்றதுன் எனக்கு தெரில அத்னால நா நானு தப்தப்பாதா போட்டே
பேஸிக் எக்ஸல் கூடோ தெரிலையா உங்ளுக்கு
புரியல
பேஸிக்கா அந்த எக்ஸல் யூஸ்
பேஸிக்கா தெரியு பேஸிக்கா எனக்கு தெரியு பட் அந்த மாரி கால் அந்த மாரி அவுங்க சொல்றது எப்டி டேட் போட சொன்னாங்க அப்றோ எக்ஸ்பென்சஸ்னு போட்டு காஃபி டீ அதோட எக்ஸ்பென்ஸ் ஸ்நாக்ஸ் எக்ஸ்பென்ஸ் பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் அதெல்லா போட சொன்னாங்க அதெல்லா எப்டி போடுறதுன்னு எனக் தெரில ஐ மீன் வந்து எப்டி எந்த ரோவா போடுறது காலம் போட்டு போட்னுமா இல்ல எப்டி போடுது தெரில பட் அவங்க சொல்ல சொல்ல நா பண்ணே
சேர் சேர் சேர்
அங்க எனிடைம் ஏ சி தா போட்டுருக்காங்க அதனால வந்து தாங்கவே முடியல முடிய
இல்ல நம்ம போக போக பழகிடு ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ்ல நமக் பழகிரு இப்ப அடிக்கிற வெயிலுக்கு அங்கே போய் இருந்தர்லா அப்டின் தோணு வெளியே பாருங்க செம்ம வெயில்
நீங்க உங்க ஸ்டடிஸ் எல்லா கம்ப்ளீட் பண்ட்டீங்க இல்லையா
ஆ கம்ப்ளீட் பண்ணிட்டே என்ன கேட்டாங்க நீங்க வந்து ஹையர் ஸ்டடிஸ் எதனா பண்ணுவீங்ளா இல்ல இங்க பண்ணம்போது
ஆமா அப்டி கேட்பாங்க ஏன்னா நம்ம ஆஃபிஸ் லருந்து நடுவுல போயிடக் கூடாதுல்லயா அதனால அவுங்க ஆஃபீஸ்ல வந்து கேட்பாங்க ஹையர் ஸ்டடிங்க எதனா பண்ணுவீங்களா அப்டின்ட்டு
கூகுள் மீட்ல அவுங்க பேசுறனால வாய்ஸ் வந்து எனக் க்ளியராவே கேக்கல
ம் ம்
அதனால அந்த டி எல் தா எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்ருந்தாரு
செர் சேர்
அவங்க நார்மலா டிரைவிங் பண்ணிட்டுருந்தாங்க அந்த டிரைவிங்ல லோ வாய்ஸ்ஸா இருந்து பேசிட்ருந்தாங்க ஆனா வந்து அவங்க இ அவங்க சொன்னாங்கனா இந்த மாரி ஆ என்து ஹானஸ்டா இருக்கணு அப்டி இப்டினு சொன்னாங் ஆனா எதுக்காக அப்டி சொல்றாங்கன் எனக்கு ஒன்மே புரியல
ஹானஸ்ட்டா இருக் குனுன் மீன்ஸ் அவங்க நெறைய ஒர்க் நெறைய பிரான்ச்சஸ் வச்சிருக்கனால அவங்களுக்கு வந்து எந்த பிரான்ச்சு எந்த இது ஃபோகஸ் பண்ணுன் அவங்களுக் தெரியாதவே அவங்க வந்து இங்க இருக்குறவங்க நீங்க ஜென்யூனா இருங்க ஹலோ கேக்குதா ஆ இங்க இருக் க்குறவங்க நீங்க ஜென்யூனா இருந்தாதா நமக்கு ஒர்க் கண் நல்லா நடக்கு ஸ்மூத்தா போகு அப்பதா உங்களுக்கு நாங்க இன்கிரிமெண்ட் பண்ணி குடுப்போ அப்டின்னு அவங்களுடைய பிரஷர வந்து சொல்லுவாங்க
ஓ
அ மோஸ்ட்லி எல்லா கம்பெனிலுமே அப்டிதா சொல்லுவாங்க ஹானஸ்ட்டா இருங்க நம்ம ஹானஸ்ட்டா இருந்தாதா உங்களுக்கான சேல்ரி அதெல்லா வரு அப்டின்ட்டு சொல்வாங்க
த்ரீ மந்த்து நீங்க பண்ணுங்க உங்களுக்கு நா க இது கூட பண்ணி தரே அப்டின் சொன்னாங்க
ஓகே ஓகே நீங்க வந்து ரெண்டு ரெண்டு விஷயோ வந்து நீங்க கண்டிப்பா கேட் ட்டு வெச்சுக்கோங்க சேல்ரி கேட்டு வெச்சுக்கோங்க எதாச்சு இன்கிரிமெண்ட் இருக்கான்னு கேட்டு வெச்சுக் கோங்க ஒர்க் வந்து அவ்ளவா ப்ரஷரா இருக்காதா அப்டின் கேட்டு வெச்சுக்கோங்க
பிரஷர் இருக்காதுன் தா நெனைக்கிறே ஏன்னா வந்து காலுக்கு நா கேட்டே அவுங்க கிட்ட கால் தனி இன்க்ளூட் ஆக் மா இல்ல ரிசப்ஷனிஸ்ட் வித் கால் இன்க்ளூட் இன்க்ளூட் ஆகுமான்னு கேட்ட அதுலா இல்லாமா அவுங்க அதுக்குன்னு தனியா நம்ம டீம் வெச்சிருக்கோ அவுங்களா அதெல்லா இன்க்ளூட் ஆகாது நீங்க இங்க இந்த ரிசெப்ஷனிஸ்ட் ஆக்டிவிட்டி மட்டுந்தா பண்ற மாதிரி இருக்கு அப்டின் சொன்னாங்க நா தெளிவா கேட்ட அவுங்களு தெளிவா சொன்னாங்க அவரு என்ன சொன்னாங்கன்னா நீங்க இங்க நல்லா பண்ணீங்கன்னா நாங்க உங்கள அப்டியே கார்லருக்கு ப்ரமோட் பண்ணிடுவோ அப்டின் சொன்னாங்க நா சொன்ன இல்ல எனக் காலிங் வேனா அதனால தா அப்டி இக்கறே அப்டின் சொன்ன அப்புறோ இதுக்கு முன்னாடி எதுனா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிங்களான் கேட்டாங்க
ம் ம்
இக்கே அப்டின் சொன்னே எங்க பண்ணிருக்கீங்க என்ன ஏதுன்னு கேட்டாங்க
ங்குளோட எக்ஸ் பீரியன்ஸ்ஸ சொன்னீங்ளா டேட்டா என்ட்ரிக்ஸ்
ஆ எக்ஸ்பீரியன்ஸ் சொன்ன ஆ அதல்லா சொன்ன இன்ட்ரொட்யூஸ் இன்ட்ரொக் ஷன் கேட்டாங்க சொன்ன இங்கிலீஷ்லே அதுக்கப்புறோ நா பேசுன இங்கிலீஷ்ஷ பாத்து பயந்து அவுங்களே தமிழ்ல பேசிட்டாங்க
ம் ம்
ஆ
ஓகே ஓகே வேற எதுவு கேக்கல
ஆனா அவுங்களே இங்கிலீஷ்ல தா பேசிட்டு இருந்தாங்க ஓகேவா தா தெரிது நா போய் அங்க போனன்னா தெரியு
நீங்க ஒரு டூ டேஸ் போனீங்கன்னா அவங்களுக்கு கம்பெனி பத்தி எல்லா தெரிஞ்சிரு உங்ளுக்கு லொகேஷனு நீங்க ஷார்ட் கட்டா பாத்துக்கோங்க
உங்ளுக் நம்ம அந்த மாதிரி போய் ட்ரை பண்ற மாதிரி பாத்துக்கோங்க
ம் ஓகே ஓகே ஓகே நாளைக்கு போலாமா இல்ல மண்டே போலாமான் ரொம்ப கன்ஃப்யூஷனாருக்கு
ஆ ஒரு டூ டேஸ் போய் வாங்க இப்ப இப்போ ரெண்டு நாள் போய் வா அப்றோ உனுக்கு கண்டினியூவா உனக்கு புடிச்சின்னா கூட நீங்க நெக்ஸ்ட் வீக்லந்து கண்டினியூ பண்ணுவீங்கல்ல
ம் ஓக்கே ஓக்கே ஓகே நா வந்து சா